ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கம்பா நீ எப்டி இருக்க நல்லாருக்கியா
ஆ நா நல்லாருக்கேம்ப்பா ஒரு டவுட்டுக்காக தா ஒங்கள கூப்ட்டே
ஆ சொல்லுங்க
இல்லப்பா நா வீட்ல கொஞ்சோ மாடி தோட்டம் போடலா அப்டின்ட்ருக்கே ஸோ அது ரி ம் அதேதா நல்ல விஷ்யந்தா அது ரிலேட்டடா கொஞ்சொ டவுட்டெல்லா இருக்குங்ளா அது கேக்லாமே அப்டிதா இப்ப வெலவாசி எல்லா மே ஏறிர்ச்சு பெட்ரோல் வெலயு வந்துட்டு ரொம்பவே ஏத்திட் போறாங்க அப்ப கண்டிப்பா வந்துட்டு எல்லா பொருளோட வெலயு ஜாஸ்தியாய்டு ஸோ நா கொஞ்சொ குரோபேக்ல்லா வாங்கி வச்சிருக்கே அந்த பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ம் கொஞ்ச கொஞ்ச செடியெல்லா வச்சு வள த்தனா அப்டின்னு நா நெனைக்கிறே நமக்கு வந்துட்டு நா ஆர்கானிக் டைப் ல பண்ணலான்ட்ருக்கங்க தேவயில்லாத வேண்டாத ஒரமெல்லா போடாம நச்சு உரம்ல்லா போடாம கொஞ்சொ நல்லபடியா நம்ம கொழந்தைகளுக்கு சாப்புணு நம்ளு ஹெல்த்தியா இருக்ற மாரி கொஞ்சொ ஆ குரோபேக் போட்லா மாடி தோட்டம் போட்லா அப்டின்னு ஒரு ஐடியாலருக்கே எங்கயாவ்து நாட்டு விதைகள் கெடைக்கிறதுக்கு வாய்ப்பிருக்குங்ளா இப்ப நாட்டு விதைகள்ங்றது இருக்கா
அய்யோ அத பத்தி ஏ கேக்குறீங்க நாட்டு விதைகள் அப்டின்றதே நம்ளால நம்பி இது பண்ண முடியாது ஏனா நறைய பேர் வந்து இந்த யூடியூப்ல அவங்களோட அந்த தோட்டத்துலருந்து எடுக்குற அந்த நாட்டு வெரைட்டி பழங்கள்லா காட்டுவாங்க அதுக்கான விதைகள் கூட நாங்க குடுக்குறோன் கூட சொல்லுவாங்க அதெல்லா பாத்தீங்னாலே ரொம்ப டிஃப்ரெண்டாருக்கு ஒரு வெண்டக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க வெளிய போய் கடைல மார்க்கெட்ல வாங்குறது ஆ பச்ச கலர்ல நல்லா டார்க் கிரீன்ல பச்ச மெளகாவோட கலர்லருக்கு ஆனா இவங்க காட்ற வெண்டக்கால்லா பாத்தீங்கன்னா வைலட்டு பின்ன ஒரு மாரி வெளிர்ந்த கலர் மாரி அதாவ்து ரொம்ப மைல்டான பிஸ்தா கிரீன் சொல்லுவோலிங்ளா அந்த மாரி கலர்ல பின்ன அதோட ஷேப்பெல்லா பாத்தீங்கனா ரொம்போ டிப்ரெண்டாருக்கு மா ட்டு கொம்பு யான கொம்பு அப்டிலா பேர்ல கூட சொல்றாங்க அந்த விதைகளோட பேரே வந்துட்டு அததாருக் இதெல்லா யானக் கொம்பு வெண்டக்காவோட விதைகள் அப்டின்னே சொல்லி காட்றாங்க அந்த காயோட குரோத்து கூட அவுங்க காட்றதால அவுங்ககிட்ட வேணா நம்பி நம்ம வாங்கலா ஆனா மத்தபடி நம்ம எத வாங்கனம்னாலு அதோட மண்ண வந்து நல்ல படியா ஃபஸ் டு பிரிப்பேர் பண்ணு அது வந்து ரொம்பே இம்பாட்டன்
ஓ மண்ண பிரிப்பேர் பண்ணோனா மண் வளத்த வந்துட்டு கூட்டனு அப்டிங்கிறீங்க அதாவது இந்த மண்புழு உரம் அதுக்கப்றோ நம்ம வீட்ல இருக்கக் கூடிய வேஸ்ட்டு காய்கறிகள் உரம் இதெல்லா தயார் பண்ணி மண்ணுக்கு தேவையான சக் தியமா குடுக்கனு அப்படிங்கிறீங்க கரெட்டா
ஆ கண்டிப்பா அந்த மண்புழு உரம் அப்படின்றது மட்டுமே இப்ப பத்த மாட்டிக்கிது என்னனா ஒரு டைம் நம்மாழ்வாரோட வீடியோ பாத்திருக்கே அதுல அவர் கூட சொல்லுவாரு இப்ப பெரிய ஏக்கர் கணக்குல வேல செய்யறவங்க விவசாயம் பண்றவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொழிஞ்சி பின்ன வேற ஏதோ பயிர்கள்லா இருக்கு அதையெல்லா வெதச்சி அது வந்ததுக்கு அப்புறோ அத அப்படியே உளுந்துருவாங்க செடியா மொளச்சு நி்க்கு ஒரு அர அடி ஒரு அடின்ற மாரி இருக்கு பூக்கள்லா வந்து நிக்கு அந்த டைம்லயே அந்த பயிர வந்து டிராக்டர் வச்சு உழுது அத வந்து மக்க வுட்டுருவாங்க நல்லா அழுகி போய்டு தண்ணி எல்லா கூட ஊத்தி அந்த தண்ணியோட இருக்கு போதே அந்த வயல்ல உழுது எடுத்துடுவாங்க அப்படி உழுதும் போது என்ன கெ ஆகுன்னா அந்த செடிகள்லா மக்கி போயி அந்த மண்ணுக்கு நல்ல ஒரு வளம் குடுக்கு அப்டின் சொல்லுவாங்க அப்ப இந்த கால கட்டத்துல கொழிஞ்சிய மட்டு நீங்க நம்பி இருக்க வேண்டா ஏனா நெறைய விவசாயத்துக்கு வந்து ஃபெர்டிலைசர் அப்டின் சொல்லக்கூடிய அந்த உரங்கள் நாம அதிகமா பயன்படுத்துறோ அந்த உரங்கள் குடுக்கலைன்னா விதைகள் வந்துட்டு வளரவு செய்யாது அந்த மாரியான விதைகள்லா மாத்திட்டாங்க அப்ப நம்ம நாட்டு ஐட்டம் கொண்டு போய் போட்டோ அப்டினாலு அந்த மண்ணு அதுக்கு பழக்கப்பட்டது அந்த உரங்கள் இல்லாம உங்களுக்கு குரோத் அப்டின்றது குடுக்காம போயிடு அப்ப நாட்டு விதைகள் வாங்கி எனக்கு என்ன பிரயோஜனோ சொல்லி நம்ம தூக்கி போட்ருவோ அந்த ஒரு இது வரக்கூடாது அப்படின்னா ஒரு இருவது வெரைட்டிஸான ஆ இத வந்து நீங்க பயிர வந்து அ இந்த மாரி க வுழுததுக்காக நீங்க போடனு அ கொழிஞ்சியாருக்கட் டு அதே மாரி நம்ளோட அ இது சிறுதானியம் சொல்லுவோ இல்லைங்ளா கம்பு ராகி இந்த மாரியான பயிர்கள் கொஞ்சோ எல்லாத்தையு மிக்ஸ் பண்ணி இந்த கொள்ளு பின்ன சோம்பு ஜீரகோ இந்த மாரி எல்லாத்தையுமே ஒரு பத்து இருவது ஐட்டம் சொன்னாரு அவுங்க வீட் டியோ வேனா நா உங்களுக்கு ஒரு டைம் ஷேர் பண்ற அதெல்லா மிக்ஸ் பண்ணி அ இது பண்ணி வுட்டுருங்க எண்ணெய் வித்துக்கள் மெய்னா இந்த அ எள்ளு அப்டின் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் வித்துக்கள் து எல்லாமே போட்டு அது நல்லா வளந்ததுக்கப்பறோ அதுலருந்து நம்ம அறுவடை செஞ்சு எடுக்கக் கூடாது அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லே பாத்தீங்கனா அத அப்டியே உழுது விட்டுரணு அப்ப அந்த பயிரு மக்கி அந்த பயிர்ல இருக்க எண்ணெ சத்து எல்லா சத்துமே மண்ணுக்குள்ள எறங்கிடுமாமா அந்த மண்ண நம்ம யூஸ் பண்ணம்னாதா நல்ல ஒரு வள கெடைக்கு அப்டின்றாங்க அதுக்கப்றந் தா நம்ம இயற்கை உரம் மான மண்புழு உரமோ மத்த உரமோ குடுக்கணுமாம்மா
ஓ அப்டிங்ளா இத்தன விஷ்யத்த நாங்க மண்ணுக்குள்ள போடணுமா ஆனா இ பெரிய பெரிய விவசாயம் பண்றவங்கல்லா இந்த மாதிரி ஒரு இதெல்லா ஃபாலோ பண்ணுவாங்ளா ஏனா இதெல்லா செலவு அதிகரிக்குனு காட்டிக்கதானே அவ்ங்க மரபணு மாற்றப்பட்ட டி என் ஏ அதலே சேஞ்ச் பண்ண வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விதைகள வந்துட்டு பயன்படுத்துறதா நா கேள்விப் பட்டே சோ நம்மளுடைய முறைப்படி அதாவ்து நம்ம இந்தியால வந்துட்டு விவசாயம் பண்ற அந்த முறைப்படி கல்ச்சர் படி அவ் வ்ங்க வந்து விவசாய பண்ணாங்கனா அது செலவு அதிகரிக்காதுங்ளா
ஐயய்ய நாம நெனைக்கிற மாரிலா விவசாய இல்லைங்க ஏனா சாதாரணமா ஒரு இதுல நீங்க ஃபோன்ல இருக்க ஏ ஐ கிட்ட கேட்டீங்கனாலே அதுவே இந்த மாரி ஒரு டீட்டெயில் தா குடுக்கு ஏனா ஒரு டைம் நம்ம பயிர் போட்டு அறுவட செஞ்சு எடுத்துட்டோனா திரும்பவு அத் அதே மண்ண வந்து டிராக்ட்ரு போட்டு சும்மா மண்ண கொத்தி வுட்ட மாரி இது பண்ணி லூசன் பண்ணி மறுபடியு நெல்லுக்கான வெதையே வெ வெதச்சீங்கனா கெடைக்காது அப்ப என்ன பண்ணுனா ஒரு மூணு மாசந்தா அதோட டைம்மெல்லா நல்லா உழுது எடுத்துட்டாங்க அப்டின்னா உங்களுக்கு எல்லாமே கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கான அந்த இது பயிர்கள்னு சொல்லிட்டு அத தனியா சொல்லுவாங்க உரப் பயிர்கள் என்னமோ அதோட பேரு அந்த மாரி ஐட்டம்ஸ வந்து நல்லா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாரி எத்தன ஏக்கருக்கு அவ்ங்க விவசாயம் பண்ணுமோ அத்தன ஏக்கருக்கு அத போட்டு அத கொஞ்ச நாள் வளத்துவாங்க ஒரு மாச ரெண்டு மாசத்துக்குள்ளயே உங்களுக்கு எலையெல்லா நல்லா மொளச்சு சின்ன சின்ன பூக்கள் கூட வந்துரு அந்த டைம்லே அத அப்டியே அ டிராக்ட்ரு போட்டு உழுந்து எடுத்துடுவாங்க அப்ப அந்த செடியெல்லா மடங்கி போயி மண்ணுக்குள்ள போய் மக்கவ மக்க ஆரம்மிச்சுரு ஏனா வளராது இல்லையா வளர்ற பயிர நம்ம மிதிச்சாலே வளராதுன் சொல்லுவாங்க இத வந்து நம்ம டிராக்ட்ரு போட்டு அமுத்தி இது பண்றதால அதுக்கு மேல அதோட குரோத் இருக்காது அது ஃபுல்லா இயற்கை உரமா மக்கி போகு மண்ணுக்கு அப்பதா வந்துட்டு ஒரு சத் த்து கெடைக்கு ஏனா இலைனா மண்ணோட சத் த்த உறிஞ்சு உறிஞ்சு எடுத்து இது பண்றப்போ உங்களுக்கு அடுத்தடுத்த வெத த நீங்க எத போட்டீங்கனாலு எந்த ஒரு இயற்கை வ வெதைய போட்டாலு செரி இல்லைனா செயற்கையான விதைய போட்டாலு செரி ஒங்களுக்கு குரோத் அப்டின்றது கெடைக்காம போயிடு எல்லாமே இந்த மாரி ப்ரொசீஜர்ல தா பண்ணுவாங்க அப்டி இல்லன்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாரி வேற எண்ணெய் பயருகளோ இந்த மாரி மாத்தி வெதச்சு அது மூலமா அறுவட பண்ணி எடுத்துக்குவாங்க
ஓ அந்த மண்ணுக்கு வந்துட்டு ஊட்ட சத்து குடுக்குறத்துக்காக இந்த மாதிரியான விஷ்யங்கள ஃபாலோ பண்றாங்கங்கிறீங்க இல்லையா
ஆ கண்டிப்பா இப்ப நீங்க வந்துட்டு ஒரிஜின்லா ஒரு அஞ்சு ஏக்கரு பத்து ஏக்கருக்கே விவசாயோ பண்ணுனா அதுல நீங்க முழுசா இயற்கை உரம் மட்டு போய் போடவு முடியாது ஏனா நீங்க சொன்ன மாரியே எல்லாமே மரபணு மாற்றப்பட் ட விதைகள் தா அதுக்கு வந்து கரெட்டான வுரங்கள் குடுத்தாதா அதோ ட இலை கரெக்டான ஸ்டேஜுல மொளைக்கு இல்லைன்னா எல மொளைக்கு ஆனா ச எல சுருண்டு போயிடு அப்ப இதெல்லா பாக்கம்போது உங்ளுக்கு அந்த உரமு குடுக்கணு கூடயே கொஞ்சொ இயற்கை உரமு குடுக்கம்போதா மண் வளமு கெட்டு போகாது ரெண்டைமே சே த்து தா பண்ணுவாங்க நா ஃபோன்ல கூட இத பத்தி படிச்சிருக்கே அப்ப எல்லாமே வந்துட்டு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை அப்டின் சொல்லிட்டு ஃபுல்லாவே இந்த பூச்சிய கன்ட்ரோல் பண்றதுக்கு அதிகமான பூச்சிக்கொல்லி மருந்து வந்து இயற் கையானது பயன்படுத்தனு சேம் கெமிக்கலையு பயன்படுத்தனு ரெண்டுமே பண்ணம்போதா வீரியமு இருக்கு ஆ மண் வளமு காத்த ஆ காக்கப்படு அப்டின் சொல்லி போட்ருந்தாங்க
ஆனா நானு சில எடங்கள்ல பாத்திருக்கேங்க இந்த பஞ்சகாவியோங்ற ஒரு விஷ்யத்த தெளிப்பாங்ளாமா அதெல்லா தெளிக்கம்போது நீங்க சொன்ன மாரி இந்த ஒருங்கிணைந்த பூச்சி அது என்னமோ சொன்னீங்க சம் எனக்கு என்னன் சரியா தெர்ல ஸோ அதெல்லா வந்துட்டு அந்த பெக்ஸ்ஸெல்லா வந்துட்டு கன்ட்ரோல் ஆ கு அப்டின்லா கேள்விப்பட்ருக்கே அது ரொம்பவுமே வந்துட்டு என்ன சொல்றது ரொம்பவுமே வந்துட்டு செடிகளுக்கு நல்லது மண்ணுக்கு வளம்குடுக்கு வரக்கூடிய பயிர்களுக்குமே வந்துட்டு வளம் குடுக்கு அப்டிங்ற மாதிரி நா கேள்விபட்டங்க இப்போ தற்சமயத்துல வந்துட்டு நெறைய படங்கள பாத்துருக்கோ அதுல வந்து பாத்திங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு படம் பாத்துருக்கே ரொம்ப அழகா வந்துட்டு அந்த படத்துல வந்து இந்த விவசாயம் பண்றத பத்தி காட்டிருப்பாங்க அந்த வய்சானவரு ஒரு சின்ன அளவுலதா வந்துட்டு எடோ வச்சிரு ப்பாரு எல்லாமே வந்து பாத்திங்கன்னா ஆர்கானிக் டைப்ல அந்த விவசாயம் எல்லாமே பண்ணுவாங்க ரொம்பமே அழகா அந்த படோ எடுத்திருப்பாங்க எனக்கு ரொம்பமே புடிச்ச படோ ரொம்ப எதார் த்தமான படங்களா இருக்குங்க ஆ ஸோ நெஜமாலுமே நீங்க சொல்றத பாத்தா இப்போ விவசாயம் பண் றதுங்கறது ஒரு சாதாரணமான விஷ்யோ இல்ல போலருக்கு ரொம்ப பெரிய விஷ்யோ போலருக்கு நா சின்னதா ஒரு குரோபேக் போட்டு மேல ஒரு நாலஞ்சு வெண்டக்கா தக்காளி இந்த மாரி வெக்கலாதா நான் நெனச்சே ஆனா இதுவே பெரிய ஒரு ப்ரொசீஜர்ருக் க்கு போலருக்கு செரி எனக்கு தெரிஞ்ச வகைல நா என்னால முடிஞ்சளவு க்கு வந்துட்டு நா பெரிய லெவல்ல இல்லா ம நா வந்துட்டு அந்த யூடியூப்ல கொஞ்சோ பஞ்சகாவியோ அப்டிங்ற மாரி பாத்துர்க்கேங்க அது வேணாலு தெளிச்சி கொஞ்சொ வளத்தி பாக்குறே ஏன்னா கொஞ்சோ ப்ராசஸ் கொஞ்ச அதி கமா தா இருக்குன் நெனைக்கிறே ஆ இருந்தாலுமே வந்துட்டு ஒரு குட் ஒரு ஹெல்தியான ஒரு ஃபுட்ட வந்துட்டு நம்ம கொழந்தைகளுக்கு குடுக்கனு அப்டிங்கற ஒரு ந ஒரு நிம்மதி இருக்கும் இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு தக்காளி பாத்தீங்கன்னா அந்த தக்காளி நாலா சின்ன வய்சுலக்கும்போது தக்காளி எல்லா ஒரு வாரோ லா வராது தோட்டத்துலருந்து எங்களுக்கு அப்டியே கூட கூடயா கொண்டுந்து குடுப்பாங்க எங்க அம்மா தக்காளி சட்னி பண்ணிரு தாளிச்சோறு பண்ணிடு சீக்கிரோ அந்த தக்காளிங்கறது தீத்துருவாங்க சும்மாவே நாங்க எடுத்து சாப்டுவோ அவ்ளோ ஒரு நல்ல ஒரு இனிப் இருக்குங்க ஆனா இப்ப இருக்கிற தக்காளி சுத்தமாவே நல்லால்லைங்க பத்து நாளைக்கு வெளிய வெச்சாலு கெட்டு போ மாட்டேங்குது அப்டி என்னதா பண்றாங்கன் தெரில அதுல தக்காளியோட ஒரு டேஸ்ட்டுங்கரதே சுத்தமாவே இல்ல அதனாலேயே நா வந்துட்டு குரோபேக்ல கொஞ்சோ தக்காளி போட்லான் நெனைக்கிற
ஆ கண்டிப்பாங்க ஏன்னா குரோ பேக்குக்குண்ட்டு சில செடிகள் தா செட் ஆகு அப்பறோ தக்காளி பச்ச மிளகா இந்த மாரி சீக்கிரமா வளரக்கூடிய இது போட்டீங்க அதுவு அந்த தக்காளின்றது சீசன் டைம்ல தா பூ விக்கு அந்த டைம்ல போட்டு உட்றீங்க அப்டின்னா தப்பே இல்ல அ என்ன நீங்க கொஞ்சோ பெரிய அளவுக்கான செடிகள் வெக்கிறீங்கன் வெங்கள வெண்டக்கா இதெல்லா பாத்திங்கன்னா உங்ளுக்கு சின்ன க்ரோ பேக் பத்தாது அதுக்கு ஏத்த மாரி அந்த பெரிய பெரிய பேங்கா மாத் ட்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா காய் குடுக்கு சேரி ரொம்ப நேரோ பேசிட்டு டோன்னு நெனைக்கிற பின்ன ஒரு டைம்மு ஃப்ரீயா இருக்கும் போது கால் பண்றே உங்களுக்கு
ம் செரிங்க ஓகேங்க ஓகே பாய்
பாய்